ஹலோ கேக்குதுதாங்க
ஆ கேக்குதுங்க
ஆ என்ன பண்றிங்க
ம் சமைக்கணுங்க
ம் ஆ மழ பெஞ்சதாங்க
இல்லிங்க லைட்டா தூரல் மாரி இருக்கு ஆ காத்து ஆ அடிச்சுட்டே இருக்கு இன்னு மழ வர மாரி இல்ல
இங்க அப்டியே மேகமூட்டமா இருக்கு ஒன்னு வரக் காணோ காத்துலா ஒன்னு அடிக்கல
ஆனா இந்த மாரி கிளைமேட் நல்லா இருக்குங்க பாக்கறதுக்கு என்ன சொல்றது வீட்டுக்குள்ளயே ஆ வீட்டுக்குள்ளேயே வந்து பயங்கர ஹீட்டா இருக்கு
ஆமாமா இதுல எது சில்லுன்னு இருக்கு
ஆமா அது ரொம்ப நேர இருந் தா ஒத்துக்காது இல்லனாலு இந்த மாரி ஆ ஃப்ரீயா நல்லா காத்தா இருக்கறதுக்கு வெளிய நல்லாருக்கு
ஆமா ரொம்ப நாளா வெயி அடிச்சு கொல்லுதுல்ல அதனால அப்டியே இது நல்லாருக்கு நேத்தே எங்க ஊர்ல மழ பெஞ்சதுங்க இப்ப ஒரு மாரியா இருக்கு கொஞ்சமாச்சு வெளியல
அந்த மழ பேஞ்சாவே ஃபஸ்ட் டைம் அந்த துளி விழுகம்போது பாத்திங்னா மண் வாசன அப்படியே நல்லா இருக்குங்க நீங்க அ அ பாத்துருக்கிங்ளா
இல்ல இல்ல நேத்து அந்த மண் வாசனனாலதா மழ நனஞ்சு ஒடம்பு சரில்லாம போயிடுச்சுங்
மழையில நனைஞ்சிங்ளா
ஆமாமா செரி ரொம்ப நாள் ஆகுதேன்னு நா நனஞ்ச
அ என்னங்க மழையில வேணுன்னே நனைஞ்சிங்ளா கொழந்தைங்களோட இல்ல எதாவது ஒர் க் இருந்தங்காட்டி போக வேண்டிய வேல இருந்துச்சுங்ளா
இல்ல இல்ல சும்மா வேணுனே
வேணுன்னே நனஞ்சு ஒடம்பு செர்ல்லாம போயிர்ச்சுங்ளா
அமாம்
சொல்லுங் அப்ப டாக்டர் கிட்ட எல்லா போனிங்ளா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டிங்ளா
இல்ல இல்ல அந்த அளவுக்குலா ஒடம்பு சரில்ல சும்மா தொண்ட மடடு லைட்டா கட்டிக்ச்சு வேற ஒன்னுல்
ஓ ஓ ஓ சரி சரி ஏதாவது கஷாய மாரி குடிங்க சரியாயிரு
அதலா நா காலலே குடிச்ட்டே இஞ்சி வெச்சு இது வெச்சு குடிச்ச அப்பற தூதுவள சாப்ட்டங் பரவால்ல இப்ப
ஓ சரி சரி இப்ப வீட்ல என்ன பண்ணிட்ருக்கிங்க ஒர்க் பண்ணிட்ருக்கிங்ளா இல்ல காலேஜ் போயிட்ருக்கிங்ளா
ஒர்க் ஒர்க் தாங்க பண்ற காலேஜெலா போலங்க படிக்கல
காலேஜ் போகாம ஒர்க் பண்ணிட்ருக்கிங்ளா
சும்மா இல்ல இந்த மாரி ஒர்க்லா பண்ல சும்மா கார்பென்டரு வேல
ஓ ஓ ஓ ஓகே ஓகே எந்த மாரி பண்ணுவிங்க கார்பென்டர் வேலைன்னா என்னது என்ன பண்ணுவிங்க
இந்த பீரோ கட்டில் எதான ஜன்னலு
நீங்க புதுசா தயாரிக்கிறிங்ளா இல்ல ஒர்க் அந்த டேமேஜ் எல்லா ஆகுமில்லைங்க இந்த சைடு கட்டிங்ஸு
இல்ல இல்ல அப்டி இல்ல வீட்லஸ் செய்ய சொல்லுவாங்கல்ல புதுசா வீடு கட்றவங்க ஆ ஆமா மரத்துல
ஆ ஆமா
இந்த மாரி
அந்த மாரி நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து செஞ்சு குடுப்பிங்ளா இல்ல ஆடரு
இல்ல இல்ல ஆட்ரு குடுப்பா ஆட்ரு குடுப்பாங்க அப்புறந்தா செய்வோ நாங்கல்லா செய்யலா மாட்டோ ஆட்ரு குடுத்தா செய்வோ
இந்த மாரி டிசைன் வேணு அப்டின் சொல்லி ஆடரு குடுப்பாங்க அதுல நெறைய டிசைன்ஸ் இருக்குங்ளா
ஆமாமா இருக்குங்
இது கதவு ஜன்னல் அப்பறம் பாத்திங்கன்னா அ சேரு இந்த மாரி
சேரு ஆமா ஆமா
விண்டோஸு அப்பற பாத்திங்கனா சோகேஸுக்கெல்லா போடுவாங்களே
எ எல்லாமே பண்ணுவங்க ஆமாங்க
எல்லாமே பண்ணி ஓ கரட்டுங்க எல்லாமே பண்ணுவீங்க சொந்தமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா
கக்
ஓ சரி சரி அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்ட்டாச்சுங்களா
இல்ல இப்பறம்ந்தான் மணி எட்டு ஆகல இல்ல எட்டு மணிக்கு வரலாம்
ஆமா செவன் தேட்டி தா ஆச்சு
ம்
நீங்க எந்த மாரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க
ம் சாப்பாடுதா மதியானம் சாப்பாடு கால் இட்லி நைட்டு சப்பாத்தி இன்றைக்கு சுடறாங்க இல்ல டெய்லிக்கு தோசை தா இருக்கும் நீ சப்பாத்தி
அம்மா வீட்டுல வந்து எனி டைம் தோசதா சுடுவாங்களா
ஆமா அப்புற அம்மா நானு மட்டும்தா ரெண்டு பேருட்டு அவ்வளவா இல்ல சாப்பாடு செய்ய மாட்டோம்
ஓ கடையிலயே சாப்ட்டுக்குவீங்களா ஹோட்டல் சாப்படுறது அதிகமா எடுத்துக்குவீங்க நீங்க ஹோட்டல் சாப்படல்லா பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துட்டீங்கன்னா புட் பாய்சன் மாதிரி அந்த மாரில்லா நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்டின்னு சொல்றாங்கள
நீங்க அதிகமா ஹோட்டல் சாப்பாடு சாப்ட்டீங்னா உடம்பு கெடுதல்
இல்ல இல்ல ஹோட்டல்லா ஹோட்டல் இல்ல வீட்டுல ஒருத்தவங்க வீட்டுல செய்வாங்க அந்த மாரி ஓட்டல்
சொந்தமா பாத்தீங்கன்னா வீடு மாரி வச்சு இதுல வீட்லேயே சமைக்கிற ஃபுட்டு் வந்து நீங்க வாங்குவீங்க அந்த புட்டு நல்லா இருக்குங்களா
நல்லா இருணு அந்த அளவுக்கு ஓக்கே ஹோட்டல்ல சாப்பறத விட இது பரவாயில்ல நீங்க சொல்றீங்க உடம்பு சரியில்லாம போகாததுல்ல
ம் ஹோட்டல்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா நெறைய ஸ்பைஸியா என்ன சொல்றது பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு ஆனா அதுக்கு ஏத்த மாரி அவங்க மசாலாவல்ல ஆட் பண்ணி செஞ்சிருப்பாங்க வயித்துக்கு கேடு
வயித்துக்கு கேடு உடம்பு கேடு ஹெல்த் இஸ்யூஸ் எல்லா வருமா
ஆமா ஹெல்த் இஸ்யூஸ் நெறைய வரு ஜீர்ணம் ஆகாது
தங்க
என்னங்க
அல்சரியா வேண்டியது தொடர்ந்து சாப்பிட்டு வருதுல அதெல்லா காலைல சாப்பிட்ட ஆல் சரி நீ என்ன ரிலேட்டிவ்ஸ்
உங்க ரிலேட்டிவ்க்கு அந்த மாரி இருக்குங்களா
இல்ல இல்ல எனக்கு தா வந்தது இப்ப பரவாயில சரிய ஆயிடுச்சு
அல்சர் வந்தா சரியாயிருங்களா
ம் அ இது ஹாஸ்பிடல்ல போனா அப்புற ஏததோ கொடுத்தாங்க அப்புற சரிய ஆயிடுச்சு
எவ்ளோ மந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க
அவ்ளோல்லா எடுக்கலங்க சும்மா அந்த ஜலசனம் ஒண்ணு கொடுப்பாங்க அப்புற மா மாத்திர கொடுப்பாங்க தொடர்ந்து சாப்பறதுக்கு முன்னாடி கரெக்டா போடணு வந்து சாப்ட்டு முடிச்சுட்டு போகணு அப்றோ சாப்ட்டுக்கறே
ஆ அந்த மாதிரி எவ்ளோ மந்த் டேப்லெட் எடுத்தீங்க
ஒரு ஒரு ஒன் ஒரு ஃபோர் டேய்ஸ்
போர் டேஸ் எடுத்தோனே சரி ஆயிடுச்சுங்களா
ஸ்டார்ட்டிங் தானப்பா பெருசுலா இல்ல
எனக்கு பாத்தீங்கன்னா அந்த மாரி ப்ராப்ள இருந்துச்சு நாங்க பாத்தீங்கன்னா என்னால சாப்ட முடியல அ வயிறு வலிக்கும் ம் டங்க்ல எல்லா பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரி வந்துருச்சு
ஆ ஆமா ஆமா அதெல்லா வந்து சொல்லி நம்மல அந்த டாக்டரு என்னய பயமுறுத்துனாரு
அ
அடுத்து ஒனக் இப்படிதா பண்ணுவா நீ ஒழ்ங்கா அப்டியே இருக்கணு வாங்கி தர்லைன்னா ஓச விடுவன்னு சொன்னாரு பயந்துக்குன்னே சாப்ட ஆமா ஒரு நல்லா பய காட்டினாரு என்னய
அ
உம்
எனக்கு பாத்தீங்கன்னா அந்த மாறிதாங்க இருந்துச்சு அப்பறோ பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட டரீட்மெண்ட் எடுத்து ஒரு சிக்ஸ் மந்த்தா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல தா இருக்கே நானும் சாப்படுறதுக்கு முன்னாடியு சாப்ட்டதுக்கு அப்படோ ஆ ஹெல்த்து டேப்லெட்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க
இல்ல இல்ல இங்க காலைல இந்த முள்ளங்கி சாரு ஏதோ குடிச்சா சரியாயிருங்க
முள்ளங்கிச் சாறுங்களா ஒயிட் கலர் முள்ளங்கிளா
ஆமா ஆனா காருங்க ரொம்ப காலலயே சாப்பிட்டா
அந்த சாம்பார்ல எல்லா போடுவாங்களா ஒயிட் கலர் முள்ளங்கி
ஆமா ஆமா அது கால்லயே ஜூஸ் மாதிரி அரைச்சு குடிச்சீங்கன்னா
அ
கேட்கு ஆனா நீங்க எதுக்கு டாக்டர் கேட்டுங்க நானு அதா குடிச்சே மாத்திரை சாப்பிட
உங்களுக்கு அந்த மாறி யார் சொன்னாங்க இந்த மாரி குடிச்சோன்னா சரியாயிரு அப்டின்னு சொல்லி நீங்க கன்சல்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல நீங்களாகவே போன் யூடியூப்ஸ் இந்த மாதிரி பாட்டு
இல்ல எங்க சித்தி ஒரு தடவ அப்டி பண்ணாங்க
சரி
அதுக்கப்றோ ஆ சரி அவங்க சொன்னாங்கட்டு நா பண்ணே அப்றோ போன்லயே போட்டு பார்த்துட்டு தா பண்ணே கேக்குமான்னு ஓகே கேக்குந் தா போட்டுருந்தது இருந்தாலு நீங்க டாக்டர் கேட்டுங்க
ஓகே டாக்டர் வேற என்ன சொல் வாங்கன்னா பச்சை மிளகா அப்றோ பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் அ வீட்ல சா காரமே அதிகமா சேர்த்தாம அது ஹெல்த்தியான ஃபுட் சாப்ட சொல்லியிருக்காங்க
ஆமா ஆமா பழ அதிகமா சாப்பிட சொல்லுவாங்க ஆ ஃப்ரூட்ஸ் தா சாப்ட சொல்லுவாங்க
ஆமாங்க ஆனா கொஞ்சோ கூட காரம் இல்லாம அ கொஞ்சோ கூட காரம் சேத்தாம எப்டிங்க சாப்ட முடியு
இல்லங்க நீங்க டேப் லெட்டு அதிகமா எடுத்தாலு நீங்க அதிகமா இயற்கையா சாப்ட்ட மாறி இருங்க சரியாயிரு அதுவாவே
எனக்குன்னா அ எனக்குனா பாத்தீங்ன்னா இன்னு சரியான மாரியே தெரியல அ சிக்ஸ் மன்தா நா டப்லெட் எடுத்
அப்டி இல்லைங்க இப்ப நீங்க மாத்திர எடுத்தீங்னால அதே ஹீட்டு தா ஒடம்புக்கு அதுவே உங்க ஒடம்பு வீணாக்கு நீ மோஸ்ட்லி அவ்ங்க சொல்றதே நம்ப கூடாது நம்மளு நம்ம சாப்ணு இப்ப குடிக்காரங்க குடிக்கிறாங்களா ஒரு ரெண் நாள் குடிப்பாங்க நல்லா குடிச்சின்ப்பாங்க அப்றோ போய் ஹாஸ்பிட்டல ஒடம்பு சரிலனு போவாங்க போய்டு ஒரு ரெண்டு நாள் தா மாத்திர சாப்டுவ அதுக்கு அப்றோ மறுபடியு குடிக்க ஆரம்பிச்சிருவா அவ ஒடம்புக்கு ஒத்துக்கு அந்த மாரிதா போக போக பழைகிரு நமக்கு அந்த ஒடம்பு நீங்க கண்ரோல் நல்லா சாப்ட்டாலே போது செரி மாத்திரயே நம்பறதுனால தா உங்க ஒடம்பு இன்னு சரியாகமாருக் அதிகமா ஃப்ரூட்ஸ் அந்த மாரி சாப்டு குனே இருங்க பாருங்க
ஃப்ரூட்ஸ் அதிகமாவு சாப் என்ன சொல்றது வாய்க்கு சப்பையாவையே கேக் ஏ சாப்பாடு கொஞ்சோ காரமா சாப்ட்டா உடனே வயிறு வலிக்க ஆரம்பிச்சுக்கு அ அப்றொ பாத்தீங்ன்னா அதனால அதிகமா மோரு தயிரு இந்த மாரி அட் பண்ணிபோ
ஆ மொதல்ல அத சாப்றீங்ளா அப்டி சாட்டு அத கொஞ்ச கொஞ்சமா காரோ சாப்ட ஆரம்
ஓகே ஓகே
இப்ப காரமா சாப்டுறக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சு சாப்டு பாருங்க அப்புறமா உங்ளுக்கு எப்டி இருக்குன்னு பாருங்க
தண்ணி அதிகமா குடிச்சிட்டுடொனா காரமா கொஞ்சொ சாப்பிடுறது கொஞ்சொ மிட் சிங்காயிரு அப்டின்னு சொல்லி சொல்றீங்க
இல்ல உண்மா அதா நீங்க வேணா பண்ணிப் பாருங்க நா சும்மா சொல்லல எனக்கு வந்து து அதனாலதா ஆமா எனக்கு வந்து து நானு அதுதா பண்ணிதா பாத்துட்டு அப்பறோ நீங்க சொல்ற மாரி காரமே இல்லாம எப்டி சாப்டுது
ஆமாங்க டாக்டரு அந்த மாரிதா சொல்லுவாங்க காரமே எடுத்துக்க கூடாது
அப்டி தா சொல்லுவாங்க அவ்ங்க வந்து எல்லாமே சொல்லுவாங்க அது நம்ம கேட்டுக்க நேருக்க முடியாது அதனாலதா நம்மள நம்ம பாத்துக்கணு அவ்ங்க சொல்லுவாங்கதா அப்டி பண்ணு இப்டி பண்ணு டப்லெட்ட நம்ப முடியாங்க டப்லட்ட சாட்டா ஒடம்பு வீணா போயிரு டேப்லெட்டெ சம சூடுங்க
ஆமாங்க ஹீட்டு தாங்க அதுல பாத்தீங்ன்னா கொஞ்சொ கெமிக்கல்ஸ் மாரி அட் பண்ணிதான செய்றாங்க
ஆமா ஆமா அதெல்லா வெயில் காலொ வேற இப்ப இன்னு ஹீட் அதிகமாதா ஆவு அது இல்லாம உங்க தொல்ல தா மாத்ர அதிகமா சாப்ட வனா அதிகமா நீங்க இதே சாப்டுங்க ஜூஸு கீஸ்லா அந்த மாரி சாப்ட்டு பாருங்க கேக்கு அதெல்லா ஒன்னு டப்லெட்டே நம்ம வணா
ஓகே ஓகே ஓகேங்க நல்ல விஷயோ சொல்லிருக்கீங்க அ என்ன பாத்தீங்ன்னா நா அந்த அந்த மாரிதா சாப்ட்டு இருந்திருக்கே ம் இனிதா இந்த மாரி எடுத்துக்கணு
ஒரு நாளா ட்ரை பண்ணிப் அது சொல்லாங்க ஒரு நாள நீங்க ஆறு மாசமா எடுக்கிறீங்க ஒரு ரெண்டு நாளாவ நீங்க வந்து வேறு பழமா சாப்ட்டு பாத்து உங்க ஒடம்பு எப்டி இருக்கு பாருங்க அந் தடேப்லெட் சாப்டு பாத்து எப்டி இருக்கு பாருங்க ரொம்ப வலிச்சா ஒரு மாத்தர போடுவோ மித்த அதிகம லா வேனா
ம்
ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணி பாக்கறே
வேறு மாதிரியே எவ்ளோ கால நம்ப முடியு பண இருக்க வரைையு வாங்குவா அப்றோமா மாண்டெ வே குடியாதில்லா
ஆமாங்க
அதுனா பழமே அதுக்கு அந்த காசுக்கு நீ பழோ வாங்கி சாப்ட்டு நல்லா ஒடம்ப வச்
ஆமாங்க அப்டி தா சொல்வாங்க நம்ம அவ்ளோ ஹாஸ்பிட்டல் செலவு அவ்ளோ பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டங்கன்னா அ
அதிகோ ஜங்க் ஃபுட்ஸ் சாப்டாம இருந்தாலே போது
இல்லிங்க நாங்க அதிக பாத்திங்கன்னா ஜங்க் ஃபட்லா அதிகமா எடுத்துக்மாட்டோ மோஸ்ட்லி கடையிலயே சாப்பட மாட்டோ எதாது வெளிய போனா தவிர்க்க முடியாத சமயத்துல பாத்திங்கன்னா சாப்புடுவோ இப்ப டைம் ஆயிடுச்சு ஆ அப்டின் சொல்லி அனா மோஸ்ட்லி வீட்ல தா சாப்புடுவோ சமச்சு சாப்புடுவோ
ம் செரிங்க செரி
கடைல இருக்கற ஃபுட்டே அதிகமா எடுத்துக் மாட்டோ இப்ப கொழந்தைங்கன்னா பத்திங்கன்னா ஆ கட வெளிய எங்கயோ திங்ஸ் வாங்க போனாவே கடைக்கு போலாமா கடைக்கு போலப்பா சாப்பர்ரக் அவ்ளோ ஆசப்படுவாங்க இந்த கடையிலல்லா பாத்திங்கன்னா வெளியர்ந்து பாக்கறதுக்கே நல்லா கவர்ற மாரி இருக் கு அது எல்லா ஃபுட்டுமே பாக்கறதுக்கு
அ சைல்டு சைல்டு சைல்டு கவர்றதுக்காகவே பண்றது அதலா
ஆமாங்க